ஹலோ ஆஹ் வணக்கங் நல்லா இருக்கீங்களா
வணக்கோங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கங்க நீங்க ன்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா ஸ்கூல்லருந்து இப்பதாங்க வீட்டுக்கு வந்தே
அப்டிங்களா வந்ட்டீங்ளா வீட்டுக்கு நேத்து ஸ்கூ நேத்து ஸ்கூல்லகறேன்னு சொன்னீங்களே ஒரு வே ஸ்பெஷல் கிளாஸ்ல இருப்பீங்களோனு நெனச்சே
இல்லைங்க ம் வாரத்துல ஒரு முறை மட்டும் தாங்க ஸ்பெஷல் கிளாஸு
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க அப்றோ ஆ சாப்ட்டங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க?
நா ரசம் சாதம் சாப்ட்டே வெண்டக்கா பொரியல் சாப்ட்டேங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க?
நானாங்க நான் சாம்பாருங்க கிள்ளு சாம்பார் செஞ்சுட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு முருங்கைக்கீர கொஞ்சொ செஞ்சேங்க இன்னைக்கு அப்பறோ ஒரு முட்டங்க ஆமாங்க ஒரு கீர ஒரு முட்ட கொஞ்சொ காய் கொஞ்சமா ரைஸு அப்டித்தா சாப்டுவங்க நானு அப்டிதாங்க சா கிள்ளு சாம்பார்னா வெறும் மொளகா அ எப்டி செய்றதுன்னா பருப்பு தக்காளி பூண்டு அ சின்ன வெங்காயொ ஒரு பத் து பதினஞ்சு எக்ஸ்ட்ரா நெறைய ஒரு பதினஞ்சு பூண்டு போணு வெங்காய போணு போட்டுட்டு ரெண்டு தக் போட்டுட்டு சாம்பார் பொடி கொஞ்சமா போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் அவ்ளோதா இதுல வந்து பச்ச மொளகா ரண்டு இல்லல காஞ்ச மொளகா ரண்டு அவள போட்டு இதுக்கு மொளகா தூள் யூஸ் பண்ண கூடாது காஞ்ச மொளகா இல்ல பச்ச மொளகா அத மட்டும் போட்டுட்டு கொஞ்சமா புளி ஒரு பிஞ்சு புளி உனக்கு வேணுனா போட்டு க்லா இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலா அது வேண்டா அது போட்டு ஒரு ரெண்டு விசில வுட்டுட்டு அத நல்லா கடஞ்சு தாளிச்சு வுட்டோனா கிள்ளு சாம்பாருங்க இதுல வந்து குண்டு மொளங்கா குண்டு மொளகா இல்ல காஞ்ச மொளகா இதுதா நெறையா யூஸ் பண்ணணு இதுல இத வந்து அது போட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழ போட்டுட்டன்னா அந்த பருப்பு ஸ்மெல்லுக்கு வந்து நெய் போட்டு சாப்ட்டீங்கன்னா இன்னு சூப்பரா இருக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சமா சாப்ட்டுட்டு காய் எதுனா வச் சோ இல்ல ஊறுகா வச்சுட்டோ சாப்ட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு
அந்த கிள்ளு சாம்பார் அப்டிங்கிறதுக்கு நீங்க பச்ச மொளகா போடுறீங்கல்ல அந்த பச்ச மொள கா வயித்துக்கு எவ்ளோ எஃபெக்ட் தெரியுங்ளா
இல்லைங்க அதுக்கு ஒரு கணக்கு ஒரு க ஒரு கதையே இருக்குங்க ஒரு பச்ச மொளகாக்கு கதையே இருக்குங்க பச்ச மொளகா என்னான்னா ஒரு காலைல பொம்பளைங்கல்லா வ பிரெக்னன்ட் லேடிஸ்லா காலைல எழுந்து ஒரு கஞ்சி கொஞ்ச குச்சுட்டு ஒரு பச்ச மொளகா சாப்பணுமா அது என்ன ரீசன் னா கொழந்த பொறக்குற வலி இருக்குல்லீங்ளா அது வந்து அந்த அது வந்து அந்த வலிய பொறுக்குமா அந்த பச்ச மொளகா டெய்லி அப் சாப்ட்டுனு வந்தா அது வலி தாங்குற சக்தி வந்து அந்த பச்ச மொளகாக்கு இருக்கா அந்த எலும்பு வெளக்கு எலு ம்பு அந்த தொடைக்கிட்டே இருக்கு எலும்பு கொழந்த பொறக்குற வழி ஆ விளா எலும்புண்ணுவாங்க அத வந்து வெளக்கி சீக்கரோ வெளக்கி அந்த வலி பொறுத்துக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஒரு பச்ச மொளகா சாப்டணும்பாங்க ஜாப்பனீஸ் வந்து டெய்லி இன்னிக்கு வரையு அத கட புடிக்கிறாங்க சா த பச்ச மொளகா காஞ்ச மொளகா ரெண்டத்தையு அரச்சு அததா டெய்லியுமே அந்த அததா பேஸ்ட் மாரி போட்டுணு ஒரு பிரெட்டு சாப்ட்டா கூட அத வச்சுடு சாப்புட்றாங்க
பேஸ்ட் மாரி சாப்ட்டா அந்த வயிறு என்ன த்துக்குங்க ஆகுறது இ எல்லாமே ஹெல்த்திதா அது ஓரளவுக்கு மீறி
ஆமாங்க அளவுக்கு மீறினால் அமிழ் தமு நஞ்சுதா அ சொல்லிதான போனாங்க ஆனா தெனமு ஒரு ஒரு பச்ச மொளகாலால ஒன் னு ஆவாது பத்து பளச் மொள ஒன்னா சாப்ட்டாதா பிரச்சன அது கஞ்சி தண்ணி குடிச்சிரோல அதுக்கு அந்த பச்ச மொளகாக்கு கஞ்சி குடிச்சுரோல்ல அதுவு கோல்டு தான அப்ப இதுக்கு அதுக்கு டேலி ஆயிடு ம்
இப்ப நீங்க பச்ச மொளகா போட்டுட்டு புளி ஆப்ஷனல் போட்டா போடலா இல்லன்னா இல்ல சொல்றீங்கல்ல அந்த புளி போட்ல ன மதியத்துக்குள்ளவே அந்த சாம்பார் கெட்டு போயிடு தெரிமா
ஆமாங்க அது என்னவோ கரெக்ட்டு தா சும்மா ஒரு வேளைக்கி வேணா யூஸ் பண்லா அது அது ரெண்டாது வேலைக்கோ மூணாது வேலைக்கோலா ஸ்டார்ப அது வந்து நைட்டுக்கலா வக்க முடியாது அது உண்ம தா அது
அதனால எந்த கொழம்பு செஞ்சாலும் கொஞ்சமா புளி சேத்துக்னீங்க அப்டின்னா நைட் ஃபுல்லா வரு நீங்க காலைல செஞ்சாலே ஃபுல் அந்த மூணு வேலைக்கு வச்சு சாப்பட்லா
அப்டிங்ளா ஆமாங்க ஆமாங்க அது என்னவோ உண்மதாங்க
அதே காலையில நா பேசம்போது நீங்க என்ன சொன்னீங்க நா மட்டு தனியா தா செஞ்சு சாப் புடனு அப்டின்னு சொன்னீங்க
ம் ம்
உங்க வீட்டுக்கார் வெளில போறாரு அப்டின் சொன்னீங்க உங்ளுக்கு பையனுக்கு மட்டு செய்யறதுக்கு ஏன் அவ்ளோ ரிஸ்க் எடுக்கணு செஞ்சுட்டு இன்னு மூணு வேல வச்சி சாப்பட்லால
ஆமாங்க
என்னங்க இப்டி பண்றீங்களேங்க
ஆ ஆமாங்க நைட்டு நைட்டு போட் இன்னைக்கு சூப்பரா போச்சுங்க செம்ம ஜாலியா போச்சுங்க
எனக்கு ரொம்ப இன்னைக்கு போரிங்கா போச்சு இப்ப வரையு ஒரே டென்ஷனாவே இருக்குது எனக்கு
ஏங்க என்ன நடந்துச்சி சொல்லுங்க நா ஃபேஸ் பண்ற அத
என்ன நடந்சுங்ளா ஒரு டீச்சர் இங்க நிண்டுடாங்க அவுங்க கிளாஸஸ் சப்டியூஷன் சப்டியூஷன் போட்டு சாகடிக்கிறாங்க
ம்
அது இல்லாமா எல்லா பீரியடும் வரதில்லாம
இங்கிணோன இது ஒரு ப்ரெச்சன இல்லங்க நமக்கு புதுசா ஆமா ஆ
இதுல சேர்மேன் சார் ரவுன்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல டீச்சர்ஸ் இல்ல அந்த கிளாஸ்ல டீச்சர்ஸ் இல்லன் வேற பேச்சி
ஆ
ஏன் கிளாஸ்ல கூட அவ்ளோ கம்ப்ளைன் வரதில்ல எந்த கிளாஸ்ல டீச்சர் இல்லயோ பக்கத்து கிளாஸ் பசங் கிட்ட கம்ப்ளைன்னு அது எனக்கில்ல வருது ஃபோனு இன்னைக்கல்லா அத பேஸ் பண்ணவே எனக் கரெக்டா இருக்குது
ம் இது ஒரு தொல்லைங்க எனக் எனக்கு இதுதான் புடிக்காத ஒரு விஷயங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ப்ரெச்ச அதா ஒரு சில ஸ்கூல்லலா டீச்சருங்க டீச்சருங்க ப ஸ்டூடண்டோட பேயிடுது டீச்சர்ஸ் பேரண்ஸ்சோட போயிடுது
ம்
பேரண்ஸ்ச விட போயிடுது ஆனா இத கொண்டு போயிட்டு பெரிய இஷ்ஷூவாக்கி பெரிய என்னவோ அக்யூஸ்ட் மாரி நிக்க வச்சு நம்மள புலன் விசாரண பண்ணி என்னவோ நம்ப என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட மாரி மன்னிப்பு கேளுங்கன்றது அதெல்லா வந்து எனக்கு அது சுத்தமா ஆவளங்க அது
இல்ல இந்த ஸ்கூல்ல அப்டியல்லா இல்ல இந்த ஸ்கூல்ல அப்டியல்லா இல்லங்க பேரன்ட்ஸ் டைரெக்ட்டா எனக்கு தா கால் பண்றாங்க நாம்ப கொஞ்சோ அர இதுவா பேசுனா பொருமையா பேச னா அவங்களு பொருமையா ஹேண்டல் பண்றாங்க சொல் சொல்றாங்க இது மாரி ஆயிடுச்சு மேம் பாத்துக்குங்க அப்டின்தா சொல்றாங்க
ம்
இருந்தாலு ஃபோன் பண்ணி டிஸ்டப் பண்றாங்களே அப்டின்னு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ம் நா நாங்க வந்து பழைய ஸ்கூல்ல பாத்தத விட இதெல்லா ரொம்பவே மேலு
ஆமாங்க நா அததா சொல்றே இது எவ்ளோ பெட்டர் நம்ம கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம ஃபோன் நம்பர குடுத்துட்டு பேசுனா ப்ரெச்சன இல்லங்களா இதுக்கு முன்னால ஒரு ஸ்கூல ஒர்க் பண்ணுங்க ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்சுங்க அந்த ஸ்கூல்ல ஒரு ஃபோன புடிங்கி வச்சுடுவாங்க ஆ நமக்கு ஒரு யார் என்ன ஒரு எமெர்ஜென்சினா நம்ம ப அப்டியே ப முழிச்சின்னு நிக்கணு ஒருத்தர் கிட்ட கன்வே பண்ண முடியாது ஒரு விஷ்யத்த ஆ அப்டியே தனி காட்ல கண்ண கட்டி விட்டுட்டு நீங்களே போய் சேர்ந்துருங்கன்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்கூல் மாரியே ஃபீல் ஆவளங்க எனக்கு அது
எனக்குமே அந்த பழைய ஸ்கூல்ல இந்த கொத்தடிமல்லா இருக்கும் பாத் தீங்களா அந்த ஃபீல் வரு இந்த ஸ்கூல்ல கூட ஃபோன் எல்லா வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனா அந்த மூணு ஐம்பதுக்கு நம்ப எடுத்துக்கலா ஃபோன
ம்
யாரு கிட்டனாலு பேசலா ஸ்கூல்லயே இருந்து னாலு ஸ்கூல் பெல் பண்ணிருச்சு அப்டின்னா நீங்க ஃபோன் எடுத்துக்கலா உங்க பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலா அதெல்லா எதுவு கேக்கறதில்லை என்னன்னா இந்த சப்டியுஷன் போட் டு இன்னொரு ட டீச்சர் வரல அத கொஞ்சோ பாருங்க
ம்
அப்டின்னு எல்லா வேலையு கொஞ்சோ குடுக்குறதா கஷ்டமா இருக்குது
ஓகே ஓகே சரிங்க சரிங்க என்ன பண்றது பண்ணிதானங்க இப்ப லெசர் பீரியட்லா உங்களுக்கு இருக்றது இல்லைங்களா
ஒரு நாளைக்கி மூணு பீரியட் கூட வருது
ம்
இப்ப அவங்க நின்டதுக்கு பின்னால ஒரு நாளைக்கி ஒன்னுதா வருது காலேலயே முடிஞ்சிருது அது எனக்கு மதியத்துக்கு மேலதா கொஞ்சோ டயர்ட் ஆகுற மதியத்துக்கு மேல அந்த ஃப்ரீ பீரியட் வந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கு காலேல நம்ம ஃப்ரெஷ் ஷா இருக்கும்போது அந்த பீரியட் வந்துருச்சு அப்டின்னா மதியத்துக்குள்ள நாம டயர்ட் ஆகறோ டயர்ட் ஆயிட்டு கிளாஸ் போறதுக்கு கஷ்டமா இருக்குது
ஆ ஆ ஆ
அதுதான் கொஞ்சோ கஷ்டமா இருக்குது. அது முடிச்சுட்டு மூணு அம்பதுக்கு ரொம்ப டயாடு ஆகுதா. டயாடு ஆய்ட்டுப் வீட்டுக்கு போலான்னம் போது ஸ்பெஷல் கிளாஸ் அஞ்சரை மணிக்கு தா போணு அப்டின் சொல்லிர்றாங்க. அது இன்னுமே கஷ்டமா இருக்குது.
ஓஹோ. என்ன பண்றதுங்க அதெல்லா இப்போ ஒன்ஸு நம்ப அதுக்குள்ள வந்ட்டோன் வெச்சுக்ங்க அதெல்லா பிரச்னதாங்.
ஏற்கெனவே நான் போய் வைஸ் பிரின்ஸ்பல் கிட்ட பேசிட்டு கூட வந்தே இது மாதிரி நீங்க கிளாஸ்லா வெச்சிங்ன்னா நா நின்ட்ருவே அப்டின் சொல்லீட்டு. ஆ செரி நான் டைன் டேபிள் மாரி போட்டு தரே அப்டின் சொன்னாங்க.
ம்.
போட்டு குடுக்குறே. அ தெரியில்ல.
ஏ ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்களா அந்த ஸ்கூல்ல?
இல்லங்க.
அ.
டீச்சர்ஸ் எல்லா ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ் எடுக்கறாங்க.
ம்.
ஆனாலு நாம்ப நம்ப வேலைய செய்யணு.
ஓகே ஓகேங்.
ம். அப்புறங்கா?
அப்புறங்க நீங்க தாங்க சொல்லணு. ஏ இ என்னத்த சொல்றது போங்க அப்டே ஒரே போதுங்க வாழ்க்க போராவே போதுங்க. ஒரே பிரச்சினையார்க்கு.
பிரச்சன எல்லா நம்புளுக்கு ரஸ்கு சாப்பற மாரி.
ஆமங்க ஆமங்க. ம் ம் ம் ம் அப்புற ங்க என்னாஸ் இது என்னமோ கேக்கலானு வந்தே. உங்குளுக்கு சில்க் சாரீ ரொம்ப புடிக்குமா இல்ல காட்டன் சாரீ ரொம்ப புடிக்குமா?
இப்பதிக்கி காட்டன் சாரிதாங்க பர்ச்சேஸ் பண்ணினு இருக்கறே.
ம்.
அதுதா கொஞ்சோ டீசென்டாவு இருக்குது கட்டறதுக்கு சில்க் சாரி டீசன்டா இல்ல.
அ அ அ ஆனா காட்டன் சாரி எப்டிங்க மெயி ண்டன் பண்றீங்க?
அயன் பண்ணணுங்க கஞ்சி போட்டு அயன் பண்ணணு.
கஞ்சி கஞ்சின்றாங்களே எந்த கஞ்சிங்க போர்றீங்க நீங்க?
அ கஞ்சினா இந்த இது இருக்குதுல்ல ஜவ்வரிசி.
அ அ.
ஜவ்வரிசில போட்ணுங்க. சரிங்க நானு அப்புறம் பேசுறே. ம் அழைத்ததற்கு நன்றி.
அடுத்த இணைப்புல கூப்டுங்க.